ஹலோ கேக்குதுங்களாங்க
ஆ எனக்கு கேக்குது
கேட்குதுங்களா ஆ கேட்குதுங்க நல்லா இருக்கீங்க்ளா
ம் நான் நல்லா இருக்கே நீங்க
ஆ நல்லா இருக்கேங்க அப்புறோ இன்னிக்கு எப்டி போச்சு
இன்னிக்கா இன்னிக்கு நல்லதா போச்சு ஃபுல்லா ரெஸ்ட்டு எதுவு இல்லாம மதிய வரைக்கு என்னா சமைக்குவே தெர்ல சமைச்சிட்டு அப்பறோ சும்மாதா இருக்கே இப்போ வரைக்கு
ஓகே ஓகே இன்னைக்கு சண்டேன்றதுனால ஃப்ரீயா இருக்கு
ஆ காலைல மத்யோ காலைல லேட்டதா எழுந்தோ அப்றோ சாப் சாப்பாடு செஞ்சிட்டு சாப்டுட்டு அதுக்கு அப்பறோ இப்ப சும்மாதா இருக்கோ
சேரி சேரிங்க நீங்க சமைப்பீங்களா
நாந்தா சமைச்சே இன்னிக்கு
ஓ சேரி சூப்பருங்க என்ன சமைச்சிங்க
ம் சிக்கன் கிரேவி ஆ சிக்ஸ்டி ஃபைவ் ரசம் ஆம்ப்லேட் இதெல்லா
ஓ சேரி சேரிங்க நானு வந்து சிக்கன் மட்டன் இதெல்லா சாப்ட மாட்டங்க ப்யூர் வெஜ்ஜு
ஆ ஆ ஆ
ம் இருந்தாலு இந்த கிரேவி கிரேவினு சொல்றாங்க நா கேள்விப்பட்ருக்கே அது எப்டிங்க செய்யிறது இல்ல சிக்கன் கிரேவினா அதுலயே நம்ம வெஜிடபிள்ஸ்லா போட்டு கூட நமக்கு வேண்டிய ஆ நா மீல் மேக்கர்லா சாப்டுவோங்க
அது ஈஸிதா இப்போ நம்மோ வெங்காயோ தக்காளில்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சு குனு ஆயில் ஊத்திட்டு அதுல வந்து சோம்பு சீரகோ இருக்குல்ல அதுல ஏதாச்சு ஒன்னு இங்க அந்த கடுகு போட்டா புடிக்காது அந்த மாரி ஏனா ஒரு மாரி இருக்கு அனால நா சோம்பு சீரகோ யூஸ் பண்ணிப்ப அந்த மாரி செய்ற
சேரிங்க ஆ
போட்டுட்டு அதுல வந்து வெங்காயம் போட்டுட்டு அ நல்லா அது ப்ரௌனிஷ் ஆனது தக்காளி போட்டு வதக்கிட்னு அந்த தக்காளி வதக்கும் போது நல்லா அது பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிறணு
ஆ ஆ ஹா
பேஸ்டு மாரி ஆன அப்றோந்தா அதுல நம்ம என்ன நமக்கு தே இப்ப மீல் மேக்கர்னா மீல் மேக்கர் போடணு ஆக்சுலி மீல்மேக்க போட்றதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவயான மசாலாவு போட்ருங்க ம் என்னன்ன மஞ்சத்தூள் மெளகாய் தூள் கரம் மசாலா அது போட்டுட்டு ஆயில் வந்து மேல அப்டிய பிரிஞ்சு வரணு
ஓ சே இல்ல நீங்க வந்து அரைக்கலா மாட்டீங்களா
ஆ ஹா எதுமே அரைக்
ஓ வெறு வெங்காயோ தக்காளி அப்றோ
மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல்லா நா போட மாட்ட அது வந்து சிக்கனுக்கு நான்வெஜ் பண்றது தக்காளி சாதோ அதுக்கெல்லா இஞ்சி பூண்டு உண்டு பட் ட்டு வெஜ்ஜு பண்ணு போது இஞ்சி பூண்டு நா போட மாட்டே
செரி செரி இது போட்டுட்டு நல்லா வந்து இது பண்ண உட்டு
இப்ப மீல் மேக்கர் வேக வெச்சிருந்தீங்ன்னா அத வந்து கட் பண்ணி இதுல போட்டுனு அ அத ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சு பீங்ளா இதுலயு வேற இருக்குமா அப்போ இது நல்லா எண்ண பிரிஞ்சி அந்த மந்த இதுவே நல்லா அல பாக்கதுக்கு நல்லாருக்கு அந்த க்ரேவி அதுல தூக்கி இது போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்ப நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி வெச்சுட்டீங்கன்னா அதுக்கப்றோ நல்லா இருக்கு பாக்கறதுக்கு
செரி செரி இப்போ மூணு பேர் சாப்புட்ணுன்னா பத்துங்ளா எவ்ளோ அளவுலா போட்ணுங்க
அது ஒரு பெரிய வெங்காயோ ரெண்டு குட்டி பெரிய வெங்காயோ ரெண்டு தக்காளி ஒரு மூணு இதுவே எனாஃப் தா
ஒரு மூணு பேருக்கு போது
ஆ மூணு பேருக்கு நாங்க அப்னா நா எனக்கு இந்த மார்தா நா பண்ணுவே இது போது
ஓ செர் செரிங்க இப்ப வந்து என்னென்ன மசாலா தூள் போடுவீங்க
நா மெள மெளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா போடுவே இது நா வெ எனக்கு ஆமா எனக்கு அச்சும் கொஞ்சோ அந்த மசாந்த அந்த இது பாக்க அது கிரேவி பாக்க வந்து ஒரு மசாலா இல்லாம நார்மலா இருந்சின்னா மம் ஆம்மா க கொழந்த தூள் இருக்குல்ல ரெண்டல்லா கலந்த மசாலா தூள்
ஓ ஓ
அந்த மசாலா தூள் போட்டுட்ட ம் வெண்டக்கால்லா பண்ண ஆ ஆமா இதுல இது க்கு இந்த மாரி இருக்கு வெண்டக்காக்கு அப்டி கெடையாது வெண்டக்கா பண்ணிருக்கீங் பண்ணுவீங்ளா
வெண்டக்கால நாங்க சாம்பாரு புளி கொழம்பு இதுதாங்க பண்ணுவோ க்ரேவியா இதுலயு க்ரேவி பண்ணுவாங்ளாங்க
ஆ இதுல வந்து க்ரேவி மாரினா சைடிஷ் மாரி பண்ணுவோ எப்டினா வெண்டக்கா அந்த பிசுபிசுப்புவா இருக்குல்ல அது போணுங்கறதுக்காக பர்ஸ்ட் அத அப்டியே கழுவிட்டு ஒரு துணில போட்டு அந்த தண்ணியெல்லா அப்டியே உறிஞ்சு எடுத்துற்ட்டு அது குட்டி குட்டியா கட் பண்ணிறுவோ குட்டி குட்டியானா ரொம்ப சின்ன சின்ன சின்னதா
ஆ ஆ ஹா
ஆ கேரட் பீன்ஸ்லா பொறியல்க்கு கட் பண்வோல அந்த
ஆமாங்க
யி கட் பண்ணிட்டு வந்து வெறு ஒரு அதாவது பாத்ரோ வச்சுட்டு அது வந்து நல்லா கருகரு கொஞ்சோ கரு அந்த பல கலர் மாறணு மாற வரைக்கு வறுத் துட்டு தனியள்ளி கொத்தி வச்சுட்டு அப்புறோ எண்ண அதுலே குத் டி சீரகம் போட்டுட்டு அதுல இந்த வெங்காயோ போட்டுட்டு அதுக்கப்றோ இந்த எண்ண கொஞ்சோ நெறையா ஊத்தி அந்த எண்ணையிலே திரும்போ நம்மோ வதக்கி வச்சிருக்கோல்ல வெண்டைக்காய் அதையு தூக்கி போட்டு வதக்கணு எண்ணெயிலயே நல்லா வதங்கி அதனு ஆக்குது நல்லா இதுவே கோல்டன் கலர்ல மாறனதுக்கு அப்றோ வேணுனா தக்காளி போட்டுக்லா அப்டி தக்காளி வேண்டானா இது மட்டுமே போது அதுக்கப்றோ நா சொன்ன அந்தே மசாலாவ இதுக்கும் போடணு உப்பு போட்டுட்டு இது மூடி வச்ட்டீங்கன்னா லா அந்த அந்த அந்த நம்ம கட் பன்னி வச்சதவிட இன்னு குட்டியா நல்லா சுருங்கி வந்துரு
ஓ எ அதே மாரியே மசாலா தூள் வந்து அ மஞ்சத்தூள் மெளகாத் தூள் கரம் மசாலா
மித்ததெல்லா இல்ல இதுக்கு வந்து மஞ்சள் தூளு மெளகாய்த் தூளு மட்டுந்தா அது இதெல்லா மத்த மசாலா தேவை இல்ல ஆஹா அது தேவ இல்ல
செர் செரி
மட்டு போட்டு பாத்தா சூப்பர் இது ரெண்டு போடாம் இருண்டா அந்த கார குழம்புல்லா வைக்கிறோல்ல
ஆமாங்க
மீன் கொழம்புக்கு மசாலாவே தேவையில்ல ஜஸ்ட் நம்ம வெங்காயோ இந்த இந்த வதக்கி உப் உப்பு போட்டு அது மட்டுமே போது பீன்ஸ் மாரி இருக்கு டேஸ்ட்டு இல்ல நம்ம சாம்பரு ரஸ் ஸோ அந்த மாரினா கொஞ்சோ ஸ்பைஸியா இருக்கனுங்கிறதுக்காக மொ மஞ்சத்தூள் மெளகாத்தூள் போட்டுக்கிட்டா நல்லா இருக்கு
ஓ சரி சரிங்க இப்ப நம்ம மீல் மேக்கர்ல பண்றோ அப்டின்னா வெறு எண்ண ஆயில் நெறையா போட்ணுமாங்க எண்ண நெறயா போட்ணு
இல்ல என்ன நா ஏயா நா வந்து எல்லா ஃபுட்டுக்குமே எண்ண போடுவே ஏனா எனக்கு அந்த எண்ண கொஞ்சோ மேல அ தெரிஞ்சா எனக்கு பிடிக்கு அதனால நா மோஸ்ட் தி இந்த சாப்பாடு செய் அதுவு இந்த கார கொழம்பு வத்த கொழம்புலா வைக்கும்போது நெ எண்ண அப்டியே இருக்கணு பாக்றப்ப நல்லா இருக்
செரிங்க இது வந்து வெங்காயோ நல்லா வணக்கி வுட்டு அப்றோ தக்காளி போட்டுட்டு மசாலாத்தூள்லா போட்டு மஞ்சத்தூள் மெளகாத்தூள்
ஆ இதெல்லா நல்லா செட் ஆகிடு ஆ செட் ஆன அப்புறோம் கடைசி எறக்கப் போறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கு முன்னாடி மீ அந்த வேக வச்சத தூக்கி அதுல போடணு ஆ போட்டுட்டு மூடி போட்டுட் டிங்கன்னா அது அந்த மசாலாஸ்லா உள்ளார எறங்கி போயி சாப்ட நல்லா இருக்
செரி செரிங்க கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்றே
இத நீங்க சாப்பர் வச்ருக்கீங்ளா நீ நீங்க சாப்பர் வச்சிருந்தீங்கன்னா ந நல்லா குட்டியா இதாயிடு அப்டி இல்லனா நீங்க வந் வந்து அரச்சு தக்காளி அரச்சு போட்டீன்னா இன்னு நல்லா இருக்கு
ஆ வோ செரி செரிங்க அதா அந்த அந்த வெங்காயோல்லா முழுசு முழுசா இருக் காம நல்லா இது பண்ண சொல்றீங்க
ஆமா இப்ப நீங்க வந்து மெ பெருசாக வர ரொம்ப குட்டி குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி போட்றப்போ அது தெரியவே தெரியாது நா டேஸ்ட்டா இருக்கு பாக்குறதுக்கு சாப்பறதுக்கு நல்லா இருக்கும் ம்
பண்ணி பாக்கறே ஒரு நா
நீங்க ஃபுல்லாவே வெஜ்ஜு தானா
ஆமாங் நா ஃபுல்லா வெஜிடேரியன் தான் எக்
ஓகே ஓகே ஆ யா வீட்லயுமே சாப்பிட மாட்டீங்களா
ஹ யாருமே சாப்பிட மாட்டோ
சேரி சேரி சேரி எங்க அக்காவு நான்வெஜ்லா சாப்பிட்ருந்தாங்கா திடீர்னு ஒரு நாலஞ்சு மாஸ் வர்ஷமா ஸ்ட்டாப்பண்ணிட்டாங்க சாப்பறதே இல்ல ம் தெரியல அவ அந்த மாரி மாறிட்டாங்க
ஓ பரவாயில்லைங்க அது ஃபுல்லா சாப்ட்டுட்டே இருந்துட்டு திடீர்னு சாப்பலன்னா ஒரு மாரி இருக்குமே அவுங்களுக்கு
அவுங்க ஃபஸ்ட்டு நாங்க சாப்ட்டு ரெண்டு பேருமே சாப்பட்டுதா இருந்தோ கொஞ்ச கொஞ்சமா ஒரு ஒரு டிஷ்ஷா கட் பண்ணி கட் பண்ணி இப்ப மொத்தமாவவே ஃபுல்லா விட்டுடாங்க இப்போ போ நாலாஞ்சு வர்ஷோ ஆகுது நா வெஜ்ஜே நா வெஜ்ஜு மட்டுந் தா சாப்டுட்ருக்காங்க
ஓ பரவால்ல பரவால்ல
நா ஆனா அப்ப நா நாங்க எடுக்கும்போதுலா அம்மா வந்து சண்ட போட்டுட்டு ச ஷேர் பண்ணிப்போ எனக்கு குடு உனக்கு குடுன் சொல்லிட்டு இப்ப வந்து நா மட்டு தா சாப்டுவே அவுங்க வந்து கேக்க அந்த பக்கமே வராது கெடையாது
ஓ சேர்
ஆனா சமப்பாங்க ஆனா
ம் ஓ சேர் செரிங்க இப்ப உங்களுக்கு வந்து கல்யாணோ ஆயி ச்சிங்ளா
ஆகணு இனிமே தா
ஆகணும் தா நீ நீங்க வந்து அ இப்போ கல்யாணோனா சில பேர் பயந்துக்கிறாங்கங்க
பயங்கு தா எனக்கு இருக்கு அது எங்க அக்கா தா அந்த பயப்படுத்துற மொத ஆளே எங்க அக்கா தா பயமுடுத் தில ரொம்ப இதில இருக்கு வெயிட் பண்ணிட்ருக்காங்க நா எப்படா போய் கஷ்டப்படுவே அப்டி சொல்லிட்டு வர மாட்டக்கா இனி எனக்கு நா இருக்கல இந்த மாதிரி நீ எப்ப நானு பாக்கதான போறே நீ எப் க அப்டி சொல்லிட்டு சொல்லிட்ருக்காங்க ம்
க்குங்ளா
நாங்க இங்க இருக்க வரைக்குமே இன்னைக்கு கூட பத்து மணிக்குதா எழுந்தேனா அக்காவுமே இப்டிதா அங்கிருந்தா எது இஷ்டத்து ஏனா அம்மா வந்து எங்கள அந்த மாரி விட்டுட்டாங்க எந்த வேலயு பாக்க பாக்காத மாத்ரி அப்படிதா நம்ம இருப்போ மோஸ்ட்லி வாச கூட்றதில்ல தண்ணில்லா தூக்க மாட்டோ அம்மாவே எல்லாமே பண்ணி வெச்சுடுவாங்க திட்டுவாங்க பண்ண மாட்டுறே சொல்லிட்டு ஆனா நாங்க ப வீட்டுக்குள்ள இருக்க வேல கூட பாப்போ இந்த வெளில போறது தண்ணி தூக்குறது வீ வாசல் வீடுல்லா கூட்றது அது புடிக்காது அம்மா திட்டுவாங்க தவர செய்யின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா கல்யாணத்து கப்பிடி அப்டி இருக்க முடியாதுல்ல அதனால தா அம்மா சொல்லிட்டே இருக்காங்கங்க போய் நீ எப்டி இருக்கன்னு பாக்குறே அப்டின்ட்டு
ஆமா நானு அப்டிதாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வேலையுமே செய்ய மாட்டங்க
ஆ
இந்த சமையல்லா சுத்தமா தெரியாது அ இப்பம் கல்யாண ஆனதுக்கப் பறந்தா இப்போ ஒன்னொன்னா கத்துக்கிட்ட ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் இட்லி வேக வெக்கம்போது அந்த குக் கர வந்து ஆவி போய் தானங்க எடுக்கணு குக்கருலே இல்ல இந்த வீட்ல அப்டிதாங்க பண்றாங்க அதுக்குன் தனியா பாத்தரோ வாங்கலைங்ளா அதனால குக்கர்ல வச்சி எனக் அது எப்டி இது பண்றது தெறந்த பாரு
அந்த பாத்தரோ இட்லி ஊத்தறது
இ இட்லி ஊத்தற இல்லீங்க இட்லி தட்டுல இட்லி ஊத்தீட்டு குக்கர் உள்ளாற வச்சிட்டு அந்த இது போடாம உட்ரணுங்க அந்த
விசில் போடாம
ஆ ஆமா விசில் போடாம உட் டுட்டு ஒரு ஃபிஃப்ட்டு பதனஞ்சு நிமிஷத்துல வந்து அது வெந்துருதுங்க
அது எப்பிடி எனக்கு புரியில உள்ளக்கு கரெக்ட்டா அந்த இது ரி தட்டு பத்துமா
பத்தும் பத்தும் அ கொஞ்சோ வந்து பெரிய குக்கரா இருக்கு எங்கிட்ட ஒரு பத்து லிட்ரு குக்கரு அது உள்ளாற வச்சிட்டு அந்த இது ஆமா ஆமா தண்ணீ ஊத்துவோ
அது வச்சீங்கன்னா கரெக்ட்டா செட்டாய்டுமா உள்ளக்க உழுந்துராதா
இல்ல இல்ல உடாதுங்க
ஆ ஆ
எ என்ன நம்ம இட்லி பாத்தரத்துல வெக்கறோங்ளா
அந்த இட்லி பாத்தரோ வந்து அதுல கொஞ்ச வளைவுருக்கு மேல ஒரு தட்டு வைக்க கீழ ஒரு தட்டு வைக்கன்னு வளைவுருக் கு குக்கர் ஸ்டைட்டால்ல இருக்கு எப்டி வெப்பீங்க
இல்ல அதுல ரொம்போல்லா ஒன்னு இல்லைங்க இது ஒன்னு பெரிய விஷ்யோ இல்லைங்க குக்கர் உள்ள தண்ணி போட்டு நம்ம இட்லி தட்ல எப்பையு போட்ற மாரி மாவ ஊத்தீட்டு அது உள்ளார வச்சி மூடிட்டு ஒரு பதனஞ்சு நிம்ஷத் துல அது ஆய்டுதுங்க வெந்துரு அவ்ளோதா
ஓகே ஓகே
அ
இப்ப தா கேள்விப்பட்றே
அப்பா அப்பிடிதாங்க பண்ணிட்ருக்கறே நா இப்ப வரைக்கு தனியா பாத்தரமே வாங்கல
ஓகே ஓகே ஒ இங்க ஒரு தடவ கேஸ் காலியா போய்டுச்சி எனக்கு இட்லி சாப்பட்ணு போலருக்குன் என்னா பண்ணிட்டே அ இண்டக்ஷன் ஸ்டவ்வுல என்ன பண் ட்டே ஒரே ஒரு பாத்தர்த்துல தண்ணி புடிச்சி வச்சிட்டு அப் அதுக் மேல வந்து இட்லி இட்லில அந்த பா இட்லி தட்டுல இட்லி ஊத்தி வச்சி இட்லி அந்த மூடி வச்சி மூடிட்டே
ஆ ஆ அ
பொக வரும்போது இட்லி வெந்துருச்சி அது மாரி ரெண்டு தடவ் செஞ்சி சாப்ட்டுட்டே நா இட்லி அந்த பாத்தர்த்து மேல தண்ணி வச்சி மேல ஊத்தி வச்சிட்டு
ஆமாங்க எப்டி வேணா பண்ணிக்கலாங்க நம்ம இதுதா ஆமா ஆமா வேகறத் தா எல்லா
ஆமாமா
என்ன மு எடுத்து பாத்துட்டு வேகல அப்டின்னா இன்னு கொஞ்ச தண்ணி போட்டு திருப்பி மூடி வஸ் ட்டா வெந்துருங்க அவ்ளதா அப்றோ நா என்னா பண்ணங்க தெறந்தன்களா கைலெல்லா அப்டியே ஆவி பட்ருச்சிங்க
ஆ அது ஒரு இது க அது ரிலீஸ் ஆகணு
ஆ அது எனக் தெர்லங்க கல்யாண ஆன புதுசுல எனக்கு சுத்தமா தெரியாது அது எடுத்த பாருங்க கையெல்லா ஒரே இதாயிடு ச்சிங்க வெந்து போய்ட்ச்சு அதுல இருந்து இது பண்ண ஒரு பத்து நாள் ஆச்சிங்க கையெல்லா செரியாறதுக்கு
இப்ப எல்லா கத்துக்கிட்டீங்க
ஆ இப்பல்லா நல்லா பண்றங்க எப் எப்டி ஃபாஸ் ட்டா சமையல் முடிக்கணு அப்டின்னா இப்பதாங்க தெரிஞ்சுக்கிட்டனே நம் சில பேரு ரொம்ப ஐயோ இது போட்டதுக்கப்புற தா அது போனு அந்த மார்லா பண்றாங் இல்லைங்க அப் ஆமா சமையல் பொறுத்த வரைக்கு நமக்கு அந்த உப்பு மொளகா அந்த டேஸ்ட்டு தா எது வேணா எப்ப வேணா போட்டுக்லா சில பேர் வந்து ஐயோ அது இது பண்ணு ஆமா
வக்கிகும்போது எல்லாத்தி காய்கறி மசாலா வெங்காய தக்காளி எல்லாத்தி ஒன்னாவே போட்டுருவே எனக் தனியாவே போட புடிக்காது எல்லாத்தியு போட்டு ஒரு கலக்கு கலக்கி அந்த மசாலா எடுத்து புளி தண்ணி எடுத்து ஊத்திடுவே அவ்ளோதா
ஆமா அவ்ளோதா இப்ப எப்டி ஈஸியா பண்றது ஃபாஸ்டா பண்றது அப்டின் கத்துக்கிட்டே
ஆ செரி செரி நல்லது தா அதுவு
அதா அந்த மாரி எனக்கு எதுமே தெரியாம இருன்ச்சி உ உங்களுக்கு எப்டி இந்த மாரி ஏதோ பயமா இரு